ஹலோ
எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்கேங்க கொழந்தைகளா நல்லா இருக்காங்களா
எல்லாரு நல்லாருக்காங்கங்க அங்கையெல்லா நல்லா இருக்காங்களா
ஆ நல்லா இருக்காங்க வீட்டு வேலை எல்லா முடிஞ்சதுங்களா
ஆ முடிஞ்சுங்க ஆ அடுத்த வேல இருக்குங்க கொஞ்சோ மசாலல்லாம் அரைக்க வேண்டிதிருக்கு பொடி ஐட்டம்லா நீங்க நீங்க பொடியெல்லா அரச்சி வச்சுக்குவீங்களா இல்ல கடேல வாங்கிகுவீங்களா
இல்லிங்க நானு பொடியெல்லா அரச்சிதா வச்சிக்குவேங்க மொளகா பொடி அரைப்பே இட்லி பொடி அப்றோம் சாம்பார் பொடி ரசப்பொடி இது நாளுமே அரைச்சி வச்சிக்குவன் அது மட்டும் இல்லாம ஆ மட்டன் சிக்கனுக்கு நான்வெஜிக்கு சமைக்கிறக்கு மா அரைச்சி வச்சிக்குவங்க
அப்டிங்கிளா சேரி சே ம் இது சிக்கன் பொடியெல்லா எப்டிங்க அரைப்பீங்க
சிக்கன் பொடி வந்துங்க இப்போ நம்ம வந்து நம்ம அதாவது நம் ஊர் சைட்ல வந்து கொழம்பு வக்கிற மாரி நா சொல்றங்க நம்ம வந்து அதிகமாவே கொத் த்த மல்லியு சீரகம் மெளகு வர மொளகா இதத்தா யூஸ் பண்ணி நம்மோ கொழம்பு வெக்கிறக்கு மசால் ரெடி பண்ணுவோ எப்டிங்னா இப்ப வந்து ஒரு அளவு இருக்குங்க ஆ ஒரு ஒரு கிலோ கறிக்கினா நா உங்களுக்கு ஒரு டம்ளர் அள அளந்து வச்சுக்குவேங்க டம்ளர் கணக்குதாங்க நம்மோ ஒரு மீடியம் சைஸ் டம்ளர்ல கொத்தமல்லி ஒரு டம்ளர் கொத்தமல்லில வந்து நால்ல ஒரு பங்கு சீரகோ அப்பறோ மொளகா வந்து நம்ம வர மொள ஆனா நம்ம காரத்துக்கு தகுந்த மாரி போட்டு பண்ணன்னு ஏன்னா ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு மாரி சாப்டுவாங்க ஒருத்தங்க வந்து ஆ கறி கொழம்பு இதுக்கெல்லா ரொம்ப காரமா போட்டு சாப்டுவாங்க சிலரு வந்து கொழந்தைகளா சாப்றனால குறைவான காரத்துல போடுவாங்க நம்ம எவ்ளோ வேணுமோ அவ்ளோ போட்டுக்கிலா அப்புறம் மெளகு இருக்கு இல்லங்க மேளகு மெளகு போட்டம்னா நம்பளக்கு என்னன்னா சளியெல்லா இருந்துச்சின்னா அந்த கறி கொழம்பு சாப்ட்டாலே சளி புடிச்ச கறி கொழம்பு கோழி கொழம்புலா சாப்ட சொல்லுவாங்க நம்ம மெளக போட்டு செய்யும் போது இன்னும் நம்பளுக்கு நல்லதா இருக்கு ங்க மெளகுங்க டு ஃபஸ்ட்டு கொத்தமல்லிய எண்ணய ஊத்தாம வறுத்துக்கனுங்க வறுத்து வறுத்து வச்சிட்டு சீரகம் வறுத்து வச்சிக்கனும் நா சொல்றத வந்து ஒரு ஒரு டைம் செய்யறக்கு இதே நம்பளுக்கு நம்ம எப்பவுமே ஸ்டாக் வேணும் சென்னே அடுக்கடுக்கா செய்யறக்கு வேன்னா கொத்தமல்லில ஒரு கிலோ கணக்குல அந்த மாரி நமக்கு எவ்ளோ தேவப்படுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கனுங்க அது உங்களுக்கு நா தனியா எவ்ளோ நீங்க சொன்னீங்கன்னா அந்த அளவுக்கு நானு ஏ உங்களுக்கு கிலோ கணக்குலா எழுதி தர தனியா சரிங்கிளா அது ஞாபகம் வச்சி நீங்க எப்பமே அரைச்சிங்க இப்ப நா ஒரு கிலோவுக்கு மட்டும் சொல்றன் அந்த ஒரு டம்ளர் மீடியம் சைஸ்ல ஒரு டம்ளர் கொத்தமல்லி நல்லா வருத்துட்டு அதுல ஒரு நாள்ல ஒரு பங்கு சீரகத்த வருத்துக்கணும் ஏனா சீரகம் ஜாஸ்தியா போட்டீங்கன்னா அந்த இது கொழம்பு வந்து நல்லா இருக்காது அது ஒரு மாரி பச்ச வாசமாட்டு அடிக்கிங்க அப்புறம் மெளகு வந்து ஓரளவுக்கு போட்டா போதும் ஒரு கை அளவு ஒரு கை புடி அளவு போட்டா போதும் அது அத போட்டு அதுவும் தனியா வறுத்துக்கனுங்க வறுத்துட்டு அப்புறம் மெளகா வரமெளகா அதையும் நல்லா வருத்து வருத் துருவ வறுத்து எடுத்தரோனுங்க அப்புறம் ரெண்டு பட்ட பெருஞ்சீரகம் அத கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு புடிக்குன்னா அத போட்டுக்கிலா இல்லைன்னா வேண்டா விட்றலா ஏனா நம்ம மசால் பொடி மட்டன் மசாலா அந்த மாரி கடையில வாங்கி நீங்க சேக்கற அப்டி இருந்தாலும் இந்த பொடிக்கூட சேத்துக்கிலா நம்ம கொழம்பு வைக்கம்போது வேண்டான் சொன்னீங்கன்னா அந்த மசாலாலா போட மாட்டன்னா பட்டையும் சோம்பு மட்டும் போட்டுக்குங்க அதுக்கப்புறனா ஒரு ஒரு கிலா கறிக்கு ஒரு கிலோ சின்ன வெங்காய கு நல்லா தோல் நீக்கிட்டு நல்லா கழுவி வச்சிருனுங்க அப்புறம் அந்த வெங்காயத்த கூட கொஞ்சோ வெள்ள பூண்டு இஞ்சி அதுவும் போடனும் அதுக்கு வந்து வெளக்கெண்ணெய் இருக்கு இல்லங்க அத தணியா
உம்
நம்ம இந்த பொடிய எல்லா அரைச்சி மிஷினுல குடுத்து அரைச்சிக்கிலா இல்லைன்னா நீங்க தனியா மிக்சில அரைச்சும் வச்சி
உம்
அப்ப நம்ம கொழம்பு செய்யம் போது இந்த பொடிய கொஞ்சமாக எடுத்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அத எடுத்துட் டு அது கூட வெங்காய மட்டு தொளிச்சுட்டு விளக்கெண்ண கொஞ்ச ஆயிலு அத ஊத்திட்டு அந்த சின்ன வெங்காயத்த உள்ள போட்டுங்க அது கூட பூண்டுமு இஞ்சியு போட்டு ஆ நல்லா வணக்கிட்டுங்க கருவேப்பலது போட்டுக்கலாங்க வணக்கிட்டு நீங்க ஈஸியா இந்த பொடிய இது நல்லா வணங்குனதுக்கு அப்பற இந்த பொடியும் போட்டு ஒரு கலக்கு கலக்கி ஆற வச்சு அரைச்சுக்குங்க அரைச்சிட்டு நீங்க எப்பம் போல கொழம்பு செய்யற மாரி செஞ்சுக்குலாங்க
ஓ அப்டிங்களா செரிங்க நானு இனிமே இது மாரியே செஞ்சு பாக்குறேங்க நா வந்துங்க மிளகாய் தூள் தாங்க அரப்பே மத்த தூள்ல்லாம் அரைச் ச்சத்துல நா மெளகாத்தூள எப்டி அரைப்பேனாங்க வரமெளகா வந்து நாங்க காரம் கம்மியாதா சாப்டுவோம் அதனால வரமிளகா ஒரு கிலோன்னா கொத்தமல்லி ரெண்டு கிலோ வாங்க்கிவோம் ஆ இப்ப வந்து வரமெளகாய வந்து அந்த காம்பெல்லா கிள்ளிருவோங்க காம்ப கிள்ளி ட்டு வெயில்லா ஒரு ரெண்டு மூணு நாள் ந காய போடுவோ நல்லா அந்த அப்டி உடைச்சா பட்டுன்னு உடையணு மிளகாய் அந்த அளவுக்கு காய போட்டுருவோ காய போட்டு அரைக்கிற அன்னைக்கி பாத்தீங்கன்னா நூறு கிராம் துவரம் பருப்பு நூறு கிராம் கடலை பருப்பு நூறு கிராம் உளுந்து அப்பற பாத்தீங்கனா ஆ ஆ மஞ்சத்தூளு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் சே வாங் கூடாது ஆ இது விரளி மஞ்சள் தா போடணு ஆனா இங்க விரளி மஞ்சள் நாங்கருக் க்க இடத்துல கிடைக்காதுன்றதுனால நாங்க என்ன பண்ணுவோம்னா மஞ்சள் பாக்கெட் வச்சுக்குவோங்க அதோட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோ ஜீரகோ அப்பறமேட்டுக்கு கொஞ்ச மெளகு ஒரு சிலர் வந்து கருவேப்பிள்ளையும் சேப்பாங்க கடுகு சேப்பாங்கங்க நான் வந்து இதெல்லா சேர்த்தது இல்ல நா இவ்வளதா பருப்பு ஆ ஜீரகம் மிளகு இதுங்கதா இதுங்கள இதுங்கள வந்து லைட்டா தனித்தனியா பொன் நெரமா வறுத்து அதையு வந்து ஆ அந்த மெளகாயோட கொட் டிக்காவங்க மெளகாயோட ஒரு சிலர் வந்து மெளகாய வறுப் பாங்கா இந்த மழகாலோ இல்ல வெயில் அடிக்கல மேகமூட்டமா இருக்கு அப்டின்னா வருப்பாங்க நா வந்து வறுக்க மாட்டேங்க இப்ப மெகா மெளகா வருத்தோன்னா நெடி வரு நெடி வந்தா அப்டியே தும்மல் வரு அது ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி மூக்குல தண்ணியா வருங்க அதனால நா வந்து எப்பவுமே வெயில்ல காய வச்சுதா அரைப்ப அப்ரோ இந்த வருத்தது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் மிஷின்ல அரச்சிருவ மிசின்ல அரச்சதுக்கு அப்பறோ உடனே நம்ம எடுத்துட்டு போன பாத்திரத்துல போட்டு கொண்டு வர கூடாதுங்க ஏன்னா அது மிசின்ல அரைக் கறது வந்து சரியான ஹீட்டா இருக்கு அந்த ஹீட்ன என்ன ஆகுனா நம்ம அப்டியே பாத்ரத்துல போட்டோ அப்டின்னா அந்த மெளகாத்தூள் வந்து ரொம்ப கருப்பா போயிரு அதனால அவங்களே சொல்லுவாங்க ஒரு பத்து நிம்ச இங்க காய வச்சுட்டு போங்க எதுல வந்திருக்கீங்க அப்டின்னு கேப்பாங்க நடந்துன் சொன்னா அப்ப நீங்க இங்கயே காய வச்சுட்டு போயிருங்கன்னு சொல்லி ஒரு பத்து நிம்சோ ஆரவ ப்பாங்க ஆனாலுமே கூட பாத்தீங்கன்னா அந்த மெ ளகாத்தூள் சூடாதா இருக்கு அது நம்ம எவ்லோ சீக்ரோ மெளகாதூள் அரசதுக்கப்ரோ வீட்டுக் வரமோ அவ்ளோ சீக்ரோ வந்துர்ணு வந்துட்டு இங்க வந்து அப்டியே வச்சிர கூடாது நல்லா ஒரு ம் பெரிய பேப்பரா விரிச்சி அதுல மெளகாத்தூல வந்து கொட்டி நல்லா ஆரவக்கணு ஆ இப்போ ஈவினிங் சாயங்கலோ அரைச்சிட்டு வருரோ அப்டின்னா அத நைட்டு ஃபுல் ஃபுல்லா அப்டியே பரப்பி விட்டர்ன்னு பேப் வர்ல அதுக்கப்றோ அடுத்த நாள் காலையிலதா அள்ளணு ஏ அப்டின்னா இப்ப நம்ம வந்து சூட்டோட வச்சுட்டோனா அந்த மெளகாத்தூள் வந்து கருப்பா போயிரு கருப்பா போணுச்சுன்னா இப்ப சாம்பாரு இல்ல எதுக்கோ ஒரு கார கொழம்பு புளி கொழம்போ வக்கிறோ அப்டின்னா கொழம்பு வந்து கருப் ப்பாருக்கு புளி கொலம்புக்கு கூட சரி ஓகேன் சொல்லுங்க சாம்பாருக்குல்லா கருப்பாருந்தா அது கலரே வேற மாரி இருக்கில்ல பாக்றதுக்கு நம்மளுக்கு அது ஒரு மாதிரி இருக்கு இப்ப அதனால ஆர வெச்சு தாங்க எடுக்கனு நா அப்டிதா ஆனா அந்த மெளகா தூள் வந்து பாத்தீங்கன்னா கறி கொழம்பு க்ளான் நானு யூஸ் பண்ணிப்பே சும்மா சாஸ்திரத்துக்கு வேண்ணா மசாலா ஐட்டம் கடைல வாங்றத லைட் ஒரு அற ஸ்பூனு முக்கா ஸ்பூன் தா போடுவ மத்தபடி நா அரச்சு வச்ச கொழம்பு மெளகாத்தூலதா போடுவே ஆனா கொழம்பு எல்லா கொழம்பு அவ்ளோ டேஸ்ட் இருக்குங்க
ஆமாங்க நீங்க சொன்னது கரெக்டுதா நம்ம மிஷின்ல குடுத்து அரைக்கும் போது அ அது சூடாதா ஹீட்டாதா வரு அத நம்ம ஆற வச்சுதா நீங்க கோதிமை மாவாகட்டு எந்த பவு எந்த பொடி அரைச்சாலு வந்து சூடாகதா இருக்குங்க அத நம்ம ஆற வச்சுத்தா எடுக்கணு அப்ரோ பிளாஸ்டிக்ல வந்து சூடா நீங்க புடிக்க கூடாது நா என்ன பண்ணுவே அந்த சாக்கு இருக்குதுல்லங்க அரிசி வாங்குற சாக்கு அது வந்து பிளாஸ்டிக் சாக்கு இல்லாம துணி சாக்கு வந்துருக் ம்பாருங்க அததாங்க அத தொவச்சு நீட்டா வச்சுட்டுங்க கிளீனா வச்சுட்டு அத எத அரைக்க போம் போதுனாலு மெளகா பொடியெல்லா அரைக்கிறாப்டிருன்தா நம்ம பாத்துரோ சில்வர் பாத்ரத்த கொண்டு போயிருவ கோதும மாவு அரைக்கிறதுக்கு மட்டு இந்த சாக்கு கொண்டு போயிருவங்க அதுல தாங்க கொண்டு போய் ஒரு துணிப்பை அந்த மாரி
அதுல புடிச்ட்டா உங்களுக்கு ஈரமாருந்தாலு இச்சு சூடா வந்தாலு அது எத் து ஆகாது இது பிளாஸ்டிக்ல சூடா மாவு வந்துச்சுன்னா அது பிளாஸ்டிக் வாசோ அடிக்கு அது ஒடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல் நீங்க சொன்னது கரெக்ட்டு நீங்க இந்த பொடி அரைப்பன் சொன்னீங்களே அதே மாரி நா வந்து அ இட்லி பொடி அரைப்பங்க இட்லி பொடி கருவாப் புள பொடி நறைய சேத்தி இட்லி பொடி அரைப்பே உங்களுக்கு தெரியுமா இட்லி பொடி அரைக்கிக்கு
இல்லங்க எனக்கு தெரியாது இட்லி பொடி எப்டி அரைக்கணுன்னு
இட்லி பொடி நா எப்டி தெரிங்களா அரைப்பே நா வந்து எல்லா பருப்பு சேத்து வச்சு அரைக்கும் போது உங்களுக்கு எல்லா பருப்போட சத்து உங்களுக்கு கடைச்சிரு என்னன்னா ஃபர்ஸ்ட்டு ஆ உளுந்து பருப்புதாங்க அதுல ஆ அதிகமாக சேத்துறது அதிகம்னா முக்கியமா எல்லாரு வந்து ஒவ்வொரு விதமா இட்லி பொடி செய்வாங்க எல்லாரு சேத்தறது வந்து உளுந்து பருப்புதா கருப்பு உளுந்து தோலோட இருக்கறதுங்க அதே ஒரு நூறு கிராம் எடுத்துக்கிட்டு அப்புறோ அ பச்சை பயிறு அது பச்சைப்பயிரு நா எடுப்பே பச்சைப்பயிரு நூறு கிராம் கொள்ளு வந்து கொறைவா எடுத்துக்கலா ஆனா எடுத்துக்கணு கொள்ளு அப்புறோ வெள்ள எள்ளு இருக்குலங்க அத எடுத்துக் குனுங்க அப்புறோ குரு மொளகு அப்பற கடல பருப்பு தொவரம் பருப்பு எல்லாமே ஒரே அளவு எ கொள்ளு மட்டு கொஞ்சோ கம்மியா இது எல்லாத்தையு சமமா எடுத்துட்டுங்க நல்லா வருதுட்டு கருவாப்புல வந்து ரெண்டு நாளுக் முன்னாடியே கலுவி நெழல்ல காய வச்சிருங்க எல்லாமே நூறு கிராம் நூறு கிராம் எடுத்து நல்லா வருத்து கொஞ்சோ பொட்டுக்களையு வேணா சேத்திக்கலா நல்லா வறுத்துட்டுங்க கருவேப்புலையும் போட்டு வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு உப்பு போடணும் கண்டிப்பா உப்பு பெருங்காயத்தூள் எல்லா ஆரவச்சி அரைச்சிட்டா அ சுவையான இட்லி பொடி ரெடிய ஆயிரும் கொழந்தைகளா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கருவேப்புல நீங்க அதிகமா சேக்கும் போது கருவேப்லோட கருவேப்புல சாப்பிடும் போது எடுத்து எடுத்து வச்சிருவாங்க இட்லி ல போடும் போது கருவேப்புல இட்லி பொடி மாரி இருக்கும் கருவேப்புல அதிகமா சாப்பற மாரி தெரியாது ஆனா அது நறைய அது சேத்திக்கலா கலர் வந்து மாறாது அதிகமா அப்ப எல்லா சத்தும் கனச்சிரும் நீங்க அந்த மாரி கருவேம்புல செரி பண்ணிப்பாருங்க
அதாங்க கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி நா எல்லா ரெடி பண்ணி வீட்ல வச்சி பாக்குறேங்க
ம் செரிங்க
செரிங்க நா ஆ செரிங்க